நீங்க நான் பே கேக்குறது நான் பேசறது
ஆஹ் கேக்குது சொல்லுங்க எப்டி இருக் எப்டி இருங்கீங்க என்ன பண்றீங்க ஆஹ் நல்லா இருக்கேங்க
நான் இன்னைக்கு உங்களோட கலந்துரையாட ஒரு நல்ல ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்துருக்கேன் பயணம் உங்களுக்கு பயணம் எந்த அளவுக்கு புடிக்கும்
பயணம்னாலே வந்து எல்லாருக்கும் முதல்ல பிடிச்ச விஷயம் தான் ஆனா இப்ப வந்து அது எனக்கு புடிக்காது அதுக்கு காரணொ இருக்கு முன்னாடில்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பொ தூரொ பயணம் செய்யறது ரொம்ப புடிக்கும் இப்ப வந்து பிடிக்காதது என்னோட பசங்களாலதான் ஏன்னா பாத்தீங்கன்னா ரொ ரொம்ப தூரம் பயணம் செய்யும் போது அவங்களுக்கு வந்து இந்த வாமிட் சென்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஆரம்ப லயே முடியுற வரையுமே வாந்தி எடுத்துட்டே வருவாங்க அது வந்து என்னால ஜீரணிக்கவே முடியாது ரொம்ப அவனுங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் அதனால அந்த பயணம்ங்கிறது இப்ப கொஞ்ச கஷ்டமா இருக்கு ஆனா என்னோட பயணம் நெறைய வந்து நல்ல அனுபவம் இருக்கு நான் அதை பத்தி சொல்றேன் நீங்க முதல்ல உங்களோட அனுபவத்
எனக்கு பயணம் நான் பயணம் பண்ணா எனக்கு வந்து கார்ல கார்ல போறது ரொம்ப புடிக்கும் நான் அதுவும் நான் ட்ரைவ் பண்ணிட்டு நான் ஓட்டிட்டு போற பயண எனக்கு ரொம்ப ரசிச்சு நான் கார் ஓட்டுவே அந்த பயணம் எனக்கு ரொம்ப புடிக்கும் அது இந்த ட்ர சில பேருக்கு இந்த ட்ரெயின்ல போறது ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க எனக்கு நான் ரொம்ப வெறுக்குற ஒரு பயணம்னா அது ட்ரெயின் அது ஏன் எனக்கு தெரியல எல்லாருக்கும் அது கம்ஃபர்டபுள் ஜேர்னினு சொல் வாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெயின்ல போறதுன்னா ஒரு ஐயோ ஏண்டாப்பா அந்த ஊருக்கு போறோ அது எதுன நான் பழகிட்டதுனா ஒரு நாலு அஞ்சு வருஷமா கார்ல போய் பழகிட்டதுனால இப்ப எனக்கு அத பிடிக் காம போச்சா ஏனா மோஸ்ட்லி நா ட்ரெயின்லல்லா சின்ன வயசுல எல்லாம் ரொம்பொ டிராவல் பண்ணதில்ல ஏன்னா எல்லாரும் பக்கத்து பக்கத்துலயே இருப்பாங்களா ப மோஸ்ட்லி பஸ்ல போயிடுவோம் பட் ட்ரெயின்லலா அம்மனி யூஸ் பண்ணதுல்ல அக்கா ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு வரும்போதுதா நா ட்ரெயின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்
ம்
கோ இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் அது அ அப்படின்னு நினைக்கிறேன் நானு அதுக்கப்புறம் நாங்க ட்ரெயின் யூஸ் பண்றதோ பஸ் யூஸ் பண்றதோ வேண்டானு சொல்லிதா கார் வாங்குனோம் அது அதுக்கப்புறம் அதுல பழகிடுச்சு மத்த எந்த பயணமுமே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு
ங்களுக்கு நான் நேர் எதிருங்க எனக்கு வந்து இ என்னோட ஃபேமிலிக்கே பாத்தீங்கன்னா இந்த கார் ப யணம் செட்டே ஆகாது என் பையன் வ அங்கிருந்து வந்து நாங்க ட்ரெயின் தான் நீங்க சொல்ற மாதிரி டிரெயின் வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுல் ஒங்களுக்கு வந்து ட்ரெயின் பிடிக்கலன்றீங்கல்ல எங்களுக்கு ட்ரெயின் தான் கரெக்ட் எனக்கு பஸ்ஸும் என் பசங்களுக்கு செட் ஆகாது அ அத மாரி காரும் செட் ஆகாது எனக்கு ஒரு ஒரு ஒரு அனுபவத்த நா ஒங்ககிட்ட ஷேர் பண்றேன் நாங்க இங்கிருந்து வந்து என் எங்களுடைய அம்மா வீட்டுக்கு போறதுக்காக போயிருந்தோ போய் ட்ரெயின்ல தான் வந்து இங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷன் போயிட்டோ அங்கிருந்து வந்து ட்ரெயின்ல ஏறி நாங்க எங்களுடைய சொந்த ஒரு கீழ கீழ இறங்கிட்டோம் அங்கிருந்து நாங்க கொஞ்ச தூரம் போகணும் அதனால எங்க அண்ணா என்ன பண்ணாங்க ன சரி நைட் டைம் ஆச்சு உங்களுக்கு பஸ்லாம் கிடைக்கறது கஷ்டம் அதனால நா கார் வச்சு விட்டுறேன் நீ கார்ல வந்துரு அப்படின்னு சொன்னாங்க என் பையன் அதுவரைக்கும் நல்லா தாங்க வந்தான் வந்து ட்ரெயின விட்டு கீழே இறங்கி வந்தவன் கார்ல தா போ போறேன் அப்படின்னு சொன்ன ஒ னே அந்த கார பாத்துட்டு அவன் உள்ள கூட போகல போறதுக்கு முன்னாடியே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டான் அதனால எனக்கும் என் பசங்களுக்கும் செரி நா எனக்குமே ஆனா வாமிட் வரும் தான் எனக்குமே ப பஸ்ல தா வந்து செட் ஆகாது ஹ கார்லயும் செட் ஆகாது எங்களுக்கு வந்து ட்ரெயின் தாங்க ட்ரெயின்ல போறது வந்து ரொம்பவும் அ கம்ஃபர்டபுளா இருக்கிறது எல்லாத்துக்கும் மே எங்களுக்கு வந்து கொஞ்சொ நல்லா இருக்கும் கார் செட்டே ஆகாது ந அந்த ட்ரெயின்ல போறது நிறைய பயணங்கள் வந்து நிறைய அனுபவம் எனக்கு இருக்கு நான் அத பத்தி ஷேர் பண்றேன் உங்களுக்கு வித்தியாசமான
ஆ எனக்கு வித்தியாசமான அனுப்பவம்னா நா வந்து வானூர் வந்து போயிருக்கேன் ஏரோபிளேன் சோ இங்க இருந்து ஊட்டி ய கோயம்புத்தூர் போகறதுக்காக போனது தான் அது ஒரு நல்ல இது அ ஒரு சேஃபான டிராவல்னு சார் நம்ம நினைக்கிறோமோ அது எனக்கு தெரியல ஆனா அழுங்காம குழுங்காம நம்மளுக்கு எதுவுமே தெரியாம நம்மள கொண்டு போய் ஒரு இடத்துல லேண்ட் பண்றாங்க தெரியுமா ஏரோ பிளேன்ல அது ஒரு நல்ல அனுபவொ இங்கே இருந்து போர் கார்ல போனாலும் ரோட்ல குண்டும் குழியுமா நம்ம போகணும் ட்ரெய்ன்ல போனாலும் அந்த எல்லாமே இந்த ஜன் னல் தொறந்திருந்தா காற்று அசத் எல்லாத்த இந்த மாசு அதெல்லாம் பாத்துதான் போனும் ஆனா ஏர்வே ஸ் அந்த மாரி போகும் போது நீங்க எப் போறீங்களா ஒங்களுக்கு அழுப்புங்கிறதே தெரியாம நம் ம லேண்ட் ஆயிடுவோ அந்த இடத்துல அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்
பரவால்ல ஆனா எனக்கு ஒரு டவுட் அத மட்டும் சொல்லுங்க இப்ப ஃபுல்லா க்ளோஸ் ஆகி இருந்துச்சு னா ஒங்களுக்கு வந்து அது வந்து ஏதோ ஒரு மாரி ஒரு ஃபீல் ஆகலயா
இல்ல அது நம்ம ஏதோ ஒரு இ ஒரு ஏசி ரூம்ல நம்ம எப்டி உக்காந்து இருப்போம் நம்ம ஃபுல் களோஸ்டு ஏசி ரூம்ல தான உக்காருக்கக்கோம்
அதுதான் இல்ல இல்ல இப்ப நீங்க உங்களோட அனுபவம் கரெக்டு எனக்கு வந்து எப்டி சொல்வீங்கனா என் ரூம்ல ஏசியே ஓடினாலும் ஒரு பக்கம் ஜென்னல் வந்து நா தொறந்து வச்சிருப்பே எனக்கு வந்து அந்த புல்லா குளோஸ் பண்ணி இருக்கிற ஏரியாக்குள்ள போறதே பிடிக்காது என் லைஃப்ல நான் ஏரோப்ளைன்ல போகவே கூடாதுன்றது என்னுடைய இது எனக்கு ஒரு அனுபவம் இருக்குங்க ஒரு டைம் என்னோட குட்டி பசங்க ரெண்டு பசங்களும் வந்து ஊருக்கு போயிருந்தோம் நாங்க கூட்டிட்டு அவங் க அப்ப குட்டி குட்டி பசங்களா இருந்தாங்க சரி ஓகே ஊருக்கு சே நாங்க வந்து எங்களுடைய இருக்கிற ரூம் ஊருக்கு வரணும் அப்டின்றது கட்டாயோ அப்ப வந்து ட்ரைன் எங்களுக்கு கிடைக்கல அப்ப என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணா ரு ஏசி பஸ் புக் பண்ணிட்டாரு ஓகே சரி ஏசி பஸ் புக் பண்ணிட்டோ நம்ம அதுல போயில்லா லா அப்டின்னு சொன்னாரு ஐயோ அது எப்டி இருக்குமோ தெரியலிங்க அப்டின்னு சொன்ன இல்ல ஒரு பிரச்சனையும் இருக்காது நீ வானு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு போனோ உள்ள போன வேகத்துக்கு பாத்தீங்கன்னா புள்ள குளோஸ் இஸ் ஸ்கிரீன் மொத கொண்டு எல்லாத்தையும் மூடிட்டாங்க பசங்க ரெண்டும் கத்துது எங்க அம்மாவே ர கூட வந்தாங்க எங்க அம்மாவுக்கு பாதியில வாந்தி வருது அவங்களுக்கு தலையெல்லா சுத்துது ஒண்ணுமே முடியாம அவந்த கார் அந்த பஸ் வந்து ரெண்டு ஸ்டாப் கூட போயிருக்காது நிறுத்த சொல்லி நாங்க கீழே இறங்கி வன்டோ அது பஸ்லே போகல சென்னைக்கு திரும்ப ரிட்டன் எங்க அம்மா வீட்டுக்கே வந்துட் ட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் புக் பண்ணி போனோ அந்த மாதிரி நாங்களா வந்து புள் குளோஸ்டா இருந்தா வே அது வந்து எங்களுக்கு செட்
எனக்கும் அந்த மாரி பஸ்ல ஒரு அப்செட் நடந்திருக்கு நாங்க இங்கிருந்து நா என் கணவர் என் பெரிய பையன் அப்போ சின்னவ பொறக்கல ஊட்டிக்கு போனோ ஊட்டிக்கு பஸ் டிரவல் இங்கிருந்து பஸ்ல தான் டிராவல் பண்ணோ இங்கேந்து மலை ஏறுற வரைக்கும் நல்லாதான் இருந்தது மலை ஏற ஆரம்பிச்சதுலேந்து பையனுக்கு புல் வாமிட்டிங் பையன பாத்து எனக்கு என்ன பாத்து என் கணவ அப்டியே சர்க்கல்லா வந்த மாரி இருந்தது அந்த பயணத் நாங்க மட்டுந்தா ரொம்ப ஹ ஒரு இது மாரி ஃபீல் பண்ணிருப்போ மத்த எல்லாரு நேரம் நார்மலாத்தா இருப்பாங்க நார்மலா இருக்கிற மாரிதா தெரிஞ்சது எங்களுக்கு மட்டும்தான் அது ஒத்துக்கலையா அந்த பயணம் மலைமேது ஏற்றது அந்த பஸ் ட்ராவெல்ஸ் அதுவு எனக் குமே ஒரு கசப்பான அனுபவம் தா ஏன்னா ஃபஸ்டு டைமா ஊட்டிக்கு போறோ பக் கொழந்தையாய கூட்டிட்டு போறோ கொழந்தைக்கு அப்ப ஒன்ற வயசுன்னு நெனைக்கிற அவனுக்கு அவனக்கு அவன கூட்டிட் போறோ ஆனா ஏண்டாப்பா கிளம்புனோ அப்டின்னு ஆன மாரி ஆயிடுச்சு லேண்ட் ஆற வரைக்கும் அந்த கிளைமேட்ட போய் என்ஜாய் பண்றவரைக்கு
அதுக்கப்பறோ போய் என்ஜாய் பண்ணீங்கல்ல
கண்டிப்பா அதுக்கப்பறம் என்ஜாய் பண்ணோ சுத்தி பார்த்தோ ரெண்டு நாள் சுத்தி பார்த்தோ அந்த கிளைமேட் அதுவும் அந்த கிளைமேட்ல நல்லா ஜாலியா நம்ம ஊரு கிளைமேட் எல்லா தோத்து போயிரும் அங்க அந்த இதுல நல்லா இருந்தது பட் ஆனா பயணங்கிறது எனக்கு அது அது கொஞ்சம் புடிக்கல அந்த இடத்து
ஆஹ எனக்கு ஆனா இந்த இந்த கசப் பான அனுபவங்கள் இருக்கிற மாரி எனக்கு ஒரு இனிப்பான அனுபவம் இருக்கு நான் அத கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணனு நெனைக் கிறே என்னன்னா நாங்க இந்த மாரி ட்ரெயின்ல போகும்போது ஒரு டைம் வந்து ம்ச் எப்பொழுதுமே நாங்க போ போனோம்னா நாங்க வெளியில அதிகமாக சாப்பிட மாட்டோ ஆனால வீட்டிலேந்து எல்லாமே சமைச்சு கொண்டு போயிடுவோம் அப்ப நாங்க புளியோதர அதுக்கப்புறம் பாத்தீங்கன் னா ஒரு தொக்கு மாரி வெங்காய தக்காளி போட்டு ஒரு தொக்கு மாதிரி வச்சு பட்டைமிளகா இதெல்லா போட்டு செஞ்சு வைப்போ அதுக்கு அது நல்லா இருக்கும்பா அதுக்கு செஞ்சு கொண்டுட்டு போனோம் கொண்டுட்டு போய் நாங்க என்ன பண்ணோம் போயிப் ப்ப அதாவது அன்னைக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து ரெண்டு மண் நேரம் வந்து லேட்டா வந்தது எங்ளுக்கு சரின்னு ஓகே நாங்க ஏறிட்டோ அந்த டைம் நல்லா பசி சரி ஓகே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகும் போதே எங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரெண்டு வயசானவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ப் தான் வந்திருந்தாங்க அவங்ககிட்ட லேசா பேச்சு கொடுத்தோ பேசிட்டு இருந்தாங்க பசி பசங்களுக்கெல்லா பசின்ரதுனால எல்லாருக்கு சாப்பாடு டு குடுத்தோ எல்லாரு சாப்ட்டுட்ருந்தாங்க எனக்கு பழக்கொ எப்டினா ஏ பக்கத்துல பேசாதவங்களோ இல்ல முன்னப் பின்னவங்க யார் இருந்தாலு சாப்டம் போது இருந்தாங்கன்னா சாப்புர்றீங்ளா அப்டின் கேக்கறது எனக் பழக்கொ அனால அவுங்கக்கிட்ட கேக்லாமா வேணாமா தப்பா நெனச்சிப்பாங்களா அப்டியே யோசிச்சிட்டே இருந்த ரொம்ப நேரொ செரி ஓகே தப்பா நெனச்சாலும் பரவால்ல அவுங்கள பாக்க வெச்சி சாப்டகெ கூடாதுன்றனால அவுங்கள்ட்ட கே ட்ட நானு ஏங்க சாப்புர்றீங்ளா அப்டின் கேட்ட எனக்கு அது இன்னுமே ஞாபகொ இருக்குங்க அவ்ங்க ரெண்டு பேரு அவ்ளோ பசியில இருந்த்ருக்காங்க ரெண்டு மண் நேரொ ட்ரயின் லேட்டுன்றதுனால அவுங்களுக் போ அ போயர்லா சீக்கிரம் போயிட்லா அதுக்குள்ள நம்ப போய் சாப்ட்டல்லான் நெனச்சிட்டு ஒண்ணு எடுத்துட் வராம வன்ட்டாங்க போல அவுங்க அத வந்து சொன்ன ஒன்னே ஐயோ அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிது ம்மா நாங்க லேட் ஆயிடிச்சி ட்ரய்னு பசியாதாம்மா இருக்கு சாப்பாடு குடுமா அப்டின் சொன்னாங்க பாருங்க அவ்ளோ அழுக வ அழுகையே வந்த்ருச்சி எனக்கு அப்பறொ அவ்ங்களுக்கு சாப்பாடு குடுத்து அவ்ங்க நல்லா சாப்ட்டாங்க அது வந்து எனக்கு ஒரு ம மகிழ்ச்சியான ஒரு பயணோன் சொல்வ
பயணங்கள்ல இத மாரி நெறயாவு நமக்கு கடைக்கு சின்னச் சின்ன பசங்க சேந்து வெளையாட்றது அப் புதுசா ஒரு ஃபேமிலி வந்து இன்ட்ரொட்யூஸ் ஆகறது நமக்கு அப்டிலா நறைய பயணங்கள்ல கெடைக்கு இருந்தாலு எனக்குப் நா வந்து விரும்பி இப்ப ஏத்துக்குட்ட பயணோனா லோன்லினஸ் கார் பயணொ எனக்கு அது கம்ஃபட் டபுளா இருக்கு எனா டயம் மேனேஜ்மெண் இப்ப ஒரு ட்ரய்னுக்கோ பஸ்ஸுக்கோ நா போணோனா அந்த டயத்துக் கு நா களம்பி ஓடணு அந்த பசங்கள வெச்சிட்டு இப்ப என்னால அத பண்ண முடியி ல என்னோட இது அதுதா அதுனா என் நா எனக்கு எப்போ தோணுதோ அப்ப நா ஃப்ரீயா களம்பிக்லாமே இந்த ஒரு பயணத்த கார்ல வெச்சிர் ருந்தா அதனால எனக்கு இப்ப நா விரும்புறது கார் பயணம்
பரவால்ல உங்களுக்கு கம்ஃபடபுளா இருக்கறத்துக்கு அது கார் பயணம் உங்களுக்கு வந்து ரொம்ப புடிச்சிருக்கு
எங்களுக்கு காருக்கு செட்டே ஆகாதுங்க அத்னால கார் பக் கொ நாங்க போறதே கெடையாது இந்த மாரி பயணங்கள் வந்து அப்பல்லா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப லாங் ட்ராவல் போ றது ரொம்ப புடிக்கு இப்பல்லா அந்த வேலையே இல்ல அதிகமா லீவ் விட்டாக் கூட ஊர் பக்கம் போ போறதில்ல ஐயோ வீட்லயே நிம்மதியா இருந்தல்லா இதுல போய் நம்ம போயிட்டு இவனுங்க வாந்தி எடுத்துட்டு ஒடம்பு முடியாம போய்ட்டு நீங்களே சொல்லுங்க இப்ப நம்ம எதோ ஒன்னு நம்ம இங்கேர்ந்து போறோன்னா பொய்ட்டு திலும்ப வந்தா ஒடம்பு சரில்லாம போய்டு இல்ல அங்க போயி ஒடம்பு சரில்லாம போய்டு பசங்களுக்கு இந்த மாரி நறைய ப்ராப்ளம் வருது அது கரெக்ட்டு தான
அ இப்ப அதுவு ஒண்ணு இப்ப இருக்குற நமக்கு இருக்குற இதுல பிஸி ஷெட்யூல்ல ஒ ண்டே ட்ராவல் தா ஜாஸ்தியாய்டுச்சி நாளக்கு வந்தா பசங்க ஸ்கூலுக் போனு லீவ் போட முடியாது லீவ் போட்டா நோட்ஸ் வாங்கணு அந்த ஒரு இதுலியே போறியா பஃங்க்ஷன முடிக்கிறியா ஒடனே கெளம்பி ரிட்டன் வந்த்ரு வென் அன்னக்கி நைட்டு வீட்ல வந்து படுத்துர்ணு அதுதா இப்ப இருக்ற நம்மளோட பயணம் நெடு தூரம் பயணப் போறோ நால் நாள் இருக்கோ அங்க ன அங்க சுத்தி பாக்குறோ அந்த இதுல்லா இப்ப இல்லவே இல்லா த மாரி ஆயிடுச்சு நா நெனக்கிற இதோட நம்ம கலந்துரையாடல முடித்துக் கொள்ளலாமா
ஆ முடித்துக் கொள்ளாங்க ஆமா நம்ம நறைய விஷயங்கள் பேசிட்டோ நம்மளுக்கு மனதுக்கு இனிமையானது கஸ்டமானது எல்லாம் பேஸ்ணோ நன்றி
நன்றி